ஹலோ ஹலோ ஹலோ
நா பேசுறது கேக்குதா
ஹலோ கேக்குதா இப்பதா கேக்குது
எனக்கு நல்லா கேக்குது
இப்பதா கேக்குது கொஞ்ச லேட்டா கேக்குது
ஓகேங்க சாப்ட்டீங்ளா
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
சாரி சொல்லுங்க என்ன பண்றீங்க
பரவால்லங்க ஆ ஒண்ணு இல்ல இன்னு கொஞ்ச நேரத்துல அப்டியே சில வேலைகல்லா முடிச்ட்டு இப்டி படுக்க வேண்டியதா
இந்த டைம்ல என்ன வேல இருக்க போது கொறட்ட விட்ற வேலதா இருக்கூ
அ நைட்டு நேர ஆயிடுச்சு அப்டின்னா வந்து சில புக்ஸ் படிச்ட்டு படுப்ப
ஒங்க ஆர்வ கோளார்க்கு ஒரு அளவே இல்ல போல
இல்ல அது வந்து படிக்கிற நம்ம எக்ஸாம் புக்ஸ் இல்ல இல்லங்க இல்லங்க கத புக் ஃபுல்லா கவிதை புக்
ஓ சூப்பர் நீங்க எழுதுவீங்ளா நல்லா கவிதை
எழுத மாட்ட சும்மா லூசு மாரி எப்பயாவது தோன்னத சொல்லுவ அப்பறோ புக்கு கவிதை திடீர்னு இப்டில்லா கேட்டா வராதுங்க அது என்னைக்காவ்து நா சோகமா என்னை காது நிலாவ மாடில நின்னு பாத்துட் ருக்கும் போது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன சாவடிப்பே ஏன்டா இப்டி பண்ற அப்டின்பா அவ
ம் அப்டி இதுக்கப்புற ஏதாவ்துனா ஏன்கிட்ட சொல்லுங்க கவிதை இந்த கவிதை அப்டின்னா குறிச்சு வச்சு தர
என் கவிதை எல்லாமே சோகமான கவிதங்க
ஏ சோகமாதா கவிதை எழுதணுமா
ஆமா அது என்னோட எனக்கு அந்த மாரி செட் ஆவ்து
ம் ம் இதுக்கு அப்புற சந்தோஷமா இருந்துட்டு கவிதைஎழுதுங்க
செரிங்க
ம் அதெல்லா வரு
கண்டிப்பா ட்ரை பன்னு ட்ரை பண்ற கண்டிப்பா நீங்க சொல்ட்டீங்கல்ல ஒட ஒரு நாள் ட்ரை பண்ற
உம் ஓகே ஓகே
பாத்தீங்கன்னா நா கடைசியா படிச்சுட்டு இருந்த கவிதைய வேனா சொல்ட்டா உங்களுக்கு
ஆஹ் கண்டிப்பா சொல்லுங்க
இது வந்து ரூமிஸ் லிட்டில் புக் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து எடுத்த கவிதை
ஓகே
இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஒரு ஒரு லைன் மட்டும் நான் சொல்றேன்
உம் சொல்லுங்க
லெட்ட டஸ்ட் அண்டர் யுவர் ஃபீட் செட்டில் ஆன் மை ஐலஷஸ் வென் யூ டம் அண்ட் மீ ஐ ரிஜாய்ஸ் ஃபார் இட்ஸ் சைன் ஆஃப் யுவர் லாயன்டி
இப்டி இப்டி இங்கிலீஷ்லயே அவசரமா சொன்னா எனக்கு எப்படி புரியும் இவ் இதாவ தமிழ் கவிதை சொன்னாவது நல்லா இருக்கும்
ஓ தமிழ் கவிதை வேணுங்களா உங்களுக்கு
ஆமா அதான் நல்லா புரியும் எனக்கு
சேரி நில்லுங்க தமிழ் கவி தமிழ் புக்கு கவிதை புக் வச்சிருக்கே
உம் ஓகே
இல்லைங்க ரேண்டம் கவிதைகள் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு
உம்
ஆஹ் ஓகே ஒரு கவிதைய எடுத்திருக்கேன் நட்ப பத்தி திடீர்னு இதுல எதுவுமே இல்லையே இல்லைங்க நானும் பாக்குறேன் அந்த மாதிரி ம் அந்த மாதிரி இருக்காது இதுல இது வந்து ஒரு கவிதை புக்கு இதுல வந்து ரேண்டமாதான் இருக்கும் ஆமா கவிதைனாலே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா இருக்கும்
ஓகே ஓகே
இது இந்த கவிதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இத சொல்றேன் காணும் மண் மனிதர்களிடமெல்லாம் கற்றுக் கொண்டே இருக்கிறேன் எப்படி வாழ வேண்டும் என்று சிலரிடமும் எப்படி வாழக் கூடாது என்று பலரிடமும்
சூப்பர் சூப்பர்
இது ஒரு கவிதை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கவிதைகள் எல்லாமே வந்து இல்லைங்க நான் வாசிக்கிறேன் இத வந்து யாரோ ஒருத்தர் எழுதுனதுதா அவரு பேர் கூட வந்து பாத்தீன்னா ஏ ஜே பிராங்க்லீன் அப்படின்ட்டு இந்த புத்தகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சுயநலவாதியின் டைரியில் இருந்து
ஓ அது சேரி நல்லாதா இருக்கு கவிதை எல்லாம் நானும் ஒரு காலகட்டத்துல கவிதை எல்லாம் எழுந்திருக்கேன்
அப்படியா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன மாரி கவிதை எல்லாம் எழுதுவீங்க
நா எழுதுனதுகுல்லாம் எப்படி சொல்றது ம் அப்படிதான்
ஓ
உம் முன்னாடி இப்ப இல்ல ஒரு நோட்லயும் எழுதி வச்சிருந்தேன் ஃபுல்லா ஒரு நோட்டு ஃபுல்லா கவிதை கவிதையா எழுதி வச்சிருந்தேன் தோண்டுது எல்லாத்தையும்
ஓ புரியுதுங்க இப்ப ஏதாவது உங்களோட பழைய கவிதை எதுவும் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்
அப்படியா அது என்ன மாதிரி கவிதை எப்புடி சொல்றது இதயத்தில் நீ இருந்தால் மறந்து விடலாம் இதையுமே நீயாக இருந்தால் எப்படி மறக்க முடியும் இப்டியே ஆரம்பிச்சு அப்டியே முடிஞ்சிரும்
சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி சில கவிதைகள் நானே எழுதிருக்கேன் ஆனா இதெல்லாம் எதுக்கு எழுதுன எனக்கு எதுக்கு தோணுச்சுன்னு எனக்கும் தெரியல சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வானம் வந்து பாாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நிலா ரொம்ப அழகா இருக்கு அது ஏ எ கண்ணுக்கு முன்னாடி வரும்னு எனக்கு புரியாது இவ்ளோ அழகா இருக்கே அதையே நான் பாக்குற அர்த்தமே இல்ல அந்த மாரி இருக்கும்
சூப்ப கவிதைனாலே என்னவோ அதே வருது தா
ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஜோக்கான சில கவிதைகள்லா இருக்கும்
ம் இருக்ககும் கவிதைனால பல விதத்துலதா இருக்கு
ஆமா
இன்னு நெறையா நா எழுதியிருக்கேன் ஆனா ஞாபகத்துல வரமாட்டுக்கு
பரவால்ல நீங்க அடுத்து நீங்க எப்பயும் கால் பண்ணீங்கன்னா சொல்லுங்க எனக்கு உங்களோட கவிதை புக்கு எடுத்துட்டு வந்தே நீங்க வாசிங்க
ம் ஆச்சேரி ம் கண்டிப்பா கண்டிப்பா எடுத்து கொண்டுவந்து வாசுச்சுட்டா போச்சு
கண்டிப்பா நீங்க ஒரு தடவ எனக் கு வந்து ரெசபி சொன்னீங்க ஞாபக இருக்கா உங்களுக்கு
ஆமா கப்சா
கப்ஸா
கப்சாதா சொன்ன
ஆமா கப்ஸாதா நீங்க சொன்னீங்க உங்களுக்கு புடுச்சதும் கப்ஸானும் சொன்னீங்க இருக்கிறதே புடுச்ச சாப்பாடுன்னா கப்ஸானும் சொன்னீங்க அதா கப்ஸாவ வச்சே ஒரு கவிதைய இப்ப சொல்லுங்களே
கப்சா வச்சு கவிதையா என்ன எப்டி சொல்றது ஓ கப்சா வச்சு எப்படி சொல்றது யோசிச்சாதான சொல்ல முடியும் இப்ப படுத்திருக்கோம்ன்னு வச்சுக்கோங்களே படுத்துட்டே படுத்துக்கிட்டே யோசிப்போம் ஆஹ கவிதை சொல்றது எப்டினு யோசிச்சு சொல்றே அப்டியே பேசிட்டே இருப்போ யோசனையும் ஓடட்டும்
ஆ ஓகே கண்டிப்பா இப்போ எனக்கெல்லா வந்து பாத்தா பாத்தீங்கன கவிதை அப்டின்ற ஒரு இது வரனும் அப்டின்னா நா என்ன பண்ணுவேன்னா மொட்ட மாடிக்கு போயிடுவே
ம்
சோ அங்க வே மேல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை கேஸிங் அப்டின் சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த நைட்டு நேரம் இந்த வானத்த பாத்துக்கிட்டு வந்து கொஞ்சொ நேரம் படுத்து இருக்றது மொட்ட மாடில இந்த மாரி சில லூஸ் த்தனமான வேலைகலெல்லாம் பண்ணிட்டு இருப்ப யார்ரா இவ நைட்டு நேரம் தனியா மாடியில படுத்திருக்கானே பக்கத்து வீட்டு க்காறவங்கல்லா பார்த்து பயந்திருப்பாங்க
அது சேரி பேயுன்னு நெனச்சு பயந்துர போறாங்க
ஆமா
மணக்கும் மசாலா சேர்ந்தது கப்சா மனதை கவரும் கப்சா தோழி பாசுமதி அரிசி எல்லாம் சேர்ந்ததுதா கப்சா பசியை போக்கும் சுவையின் ஊற்று அடிச்சு விடறே கின்றனா
இப்ப நல்லா இருக்கு
ம் அதுக்கப்றோ என்னடி இதுல கோழி வருல கோழி இறைச்சி சேர்த்து வந்து கொண்டாட்டம் போல விருந்து தரு ஒருமுறை சுவைத்தால் போதும் உள்ளம் அதையே விரும்பும் இது எப்டி இருக்கு
இது ஆட்டோ பின்னாடியே எழுத்தலாமே
ஆட்டோ பின்னால எழுதுனா ஆ இது எப்டி எழுதுனா சரியா வரு ஆ ட்டோ பின்னாலதா வேற மாரில்லா எழுதிருப்பாங்களே என்ன ஆமா ஒரு முறை சுவைத்தால் போதும் உள் ம் உள்ளம் மீண்டும் அதயே விரும்பும்
ஆ அதுவே நல்லா இருக்கே
அதுவே எனக்கு பிடிச்ச கப்சா அப்டின்னு சொல்லிடணு
ஆ ரொம்ப நல்லா இருக்கே நீங்க ஒரு பயங்கரமான ஒரு கம்பன் வீட்டு இல்ல உங்களுக்கு நாய் பிடிக்காது கம்பன் வீட்டு கவிதை
ம் ம்
அந்த மாரி சொல்லிக்கலா ஏனா கம்பன் வீ ட்டு நாய் மட்டு இல்ல கம்பன் வீட்ல இருக்க பூ கூட கவிதை பாடு நீங்க ஒரு அழகான
இன்னும் சி இன் ஆ இன்னு கொஞ்சோ அழகா சொல்லலா கப் சா வந்தால் பசி ஓடும் கமகம மனம் மனம் நாடும் ஒரு கை அள்ளி சாப்பிட்டாலே மீண்டும் மீண்டும் என்று என் நாவு கே
ஆ இது இன்னு நல்லா இருக்கு
அந்த ஒரு கை அள்ளி சாப்ட்டாலே அ மீண்டும் வேணு வேணு அப்டின்னு என்னுடைய என் நாவு வந்து கேக்கு
புரிது சூப்பர் இந்த மாரி நீங்க அவுங்களோட பழைய கவிதை எல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல
ம் ஆமா
அத தேடி கண்டுபுடுச்சிட்டீங்கனா அடுத்து நா எப்பயாது உங்களுக்கு கால் பண்றப்போ எனக்கு அதயு நீங்க வாசிச்சு காட்டுங்க
கண்டிப்பா அ அத நா பாத்தாவே எனக்கு அது ஞாபகத்துல வந்துரு சரி ஓகே பாக்லா
ஓகே நா இப்ப அப்டியே கட் பண்ற பாய்
ஓகே பாய் நன்றி சரி